என்ன பண்ற
இந்தா இருக்கே நீ என்ன செய்ற
இந்தா இருக்கன்டி
சாப்ட்டியா
ஆஹ் சாப்ட்டே நீ சாப்டியா என்ன சாப்பாடு
இல்ல இன்னு சாப்புட்ல தூங்கிட்டே
தூங்கிட்டியா ஏ சாப்ட்டுட்டு தூங்க வேதானே ஒரே இதா
ஆஹ் ஹு சாப்பாடு இன்னைக்கு ஒன்னு செய்யல
ஏ
நேத்து வச்ச மீன் கொழம்பு இருந்ச்சா
ஆ
அதோட அதே வச்சுட்டு கொஞ்ச நேரோ ஃபோன் பாத்துட்டே படுத்துகிடந்தே
ஆஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குது உனக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குதுங்க
ஆஹ் வ மீன் கொழம்பு இருந்துச்சி நேத்து வச்சததோட ஃபோன் பாத்துட்டே படுத்து இருந்தே தூக்கோ வந்துச்சு தூங்கிட்டே
அப்டியா சேரி சேரி அண்ணே வேலைக்கு போய்ட்டாங்களா
இல்ல போகல இன்னு கால் புண்ணு ஆர
சேரி சேரி ஆமா நல்லா ஆறவுட்டு போச்சொல்லு அப்றோ கூட கொஞ்சோ இதாயிர போது
ஆமா அதுக்குதே போட்டு வச்சி நெனவு வச்சு
சேரி சேரி
ஆதி தெனிச்சது
ஆஹ் அதுக் இந்தா தூங்குது தூங்கிட்டாரு அவரு அப்பளையே ஆஹ் சாப்ட்டுட்டு தா தூங்குச்சு இந்தா தூங்குது
சேரி சேரி அண்ணே வேலைக்கு போய்டாங்களா
ஆஹ் போய்ட்டாங்க இந்தா இப்ப சாப்பிட வருவாக என்நேரோ வராங்கன்னு தெர்ல
மூணு மணியாச்சு இன்னு வரலயா நீ சாப்ட்டியாண்ணே
நா சாப்ட்டே நா சாப்ட்டுட்தே இந்தா ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சாங்க அவுங்கள்ட பேசிட்டுருந்தே
சேரி
இந்தா அடிக்கிறேன்னு சொன்னியா அப்போ
ஆஹ் யார்ட பேசுன
தெரில குருப்புல உள்ளவுங்கதா
அவுங்கள்ட்ட எப்படியா பேசுறது நம்ம
அவுங்க வந்துன இதுல பேச கூடாது நா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்ற
சேரி சேரி
வேற ஏதாது பேசு அப்பறோ எங்கயாது டூர் போனீங்களா
டூரா அதெல்லா நம்ம இதுலயே கிடையாது
அப்படியா அ நாம தனுஸ்கோடி போலாமா
போலாமே
இன்ஷா அல்லா சந்திப்போ அப்ப நீங்க
இன்ஷா அல்லா
எல்லாரு போலா வேன் புடிச்சு
சேரி சேரி
ம்
அங்கன்னா எவ்ளோ ஒரு அ இராலு
இங்க எறா எவ்ளோன் தெர்ல மாமி தா வாங்கிட்டு வருவாங்க முன்னூறுவா ஆமா வெள்ள கலர்ல இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்காது ரொம்பவூ சின்னதா இருக் காது மீடியம் சைஸ்ல இருக்கு
அ அ அ ஒரு கிலோ வாங்கிட்டு வருவாகளா
ஒரு கிலோ இல்லன்னா அர கிலோ அப்படிதா வாங்கிட்டு வருவாங்க
அரக்கிலோ எப்பில்ல பத்து
பத்து டி அர கிலோ இல்லனா அர கிலோவா ஒரு கிலோவான் தெர்ல ஓரளவுக்கு தா இருக்கு ரொம்ப நறையாவு இருக்காது ரொம்பவு கம்மியாவு இருக்காது
அதேண்டி அர கிலோ வந்து ரெண்டு பேரு தாண்டி சாப்பிட்லா
நாங்க அப்படிப்பன்னா பண்ண மாட்டோ சும்மா தனியா எறாலா புடிச்சா ரெண்டு பேர்தா சாப்பட முடியு நாங்க அந்த எறாவயே ரெண்ட் ரெண்டா கட் பண்ணிருவோ
ஏல
க்ளீன் பண்ணி ஆமா ஒண்ணு ஒண்ணா திண்டய அது ரொம்ப சுருங்கிரு ரெண் ரெண்டா கட் பண்ணி ட்டா ஓரளவுக்கு நறையா தெரியு அதனால கட் பண்ணி நறையா வெங்காயோ நறையா போட்டு தக்காளி போட்டு கிரேவி மாரி வை ச்சு அதுல தேங்கா பால் அரச்சு இன்னைக்கு மாமி தேங்கா பால் அரச்சு ஊத்தி பண்ணி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு
அதுல என்ன தேங்கா பால் ஊத்துவாக
ம் அந்த மாரி பண்ணா ஒனக்கு குவான்ட்டிடியே நறையா கடைக்கு நல்லா கிரேவியாவு இருக்கு அது சாம்பாருக்குன்னா அப்படி கிரேவியா வச்சாதா நல்லா இருக்கு
ஆமா
சும்மா பெரட்டன மாரி வச்சானா பத்தாதடி எறா ஏன்னா கிரேவியா வச்சாதா பத்து
பால் ஊத்தணுமா இல்ல அரச்சி அப்படியே உத்திரனுமா
ஆஹா அப்படியே ஊத்தக்கூடாது பாலா புழிஞ்சுதா ஊத்தனு
அ அ
ரொம்ப அ த வடிக்கட் டி வச்சின்னா புளிய மாட்டாங்க மாமி அப்டியே கைலயே புழிஞ்சு புழிஞ்சு ஊத்தி உற்றுவாக
ஆ சேர் சேரி இன்னக்கி அவ்ங்க பண்ணாங்கலாக்கு
ஆமா இ பண்ணாங்க அன்னைக போன வாரொ நா பண்ணே அவ்ங்க வெள்ல போய்ருந்தாங்க ஞாயிற்றுக்கெழம அதோட இந்த தரவ அவ்ங்க பண்ணாங்க
சேர் சேரி சாம்பாரு யார் வெச்சா
சாம்பார் அவ்ங்கதா வெச்சாங்
ம் வேலல்லா முடிஞ்ச்சா
ஆ முடிஞ்ச்சு டீ
ம் நைட்டு என்ன சாப்பாடு செய்வீங்க சாம்பார் இருக்குங்க
நைட்டுக்கு அட தோச சுடுவோன் சொன்னாங்க என்னன் தெரி
அ அ
நீ பச்ச பயற் இருக்குல அத ஊறப் போட்டு தோசையா சுட்டு சாப்புட்றீ செம்மையா இருக்குமா அந்த மான்னா செய்வியா நீ
நா இது வரைக்கு செஞ்சது ஆனா சொல்லுங்க நல்லா இருக்குண்டு
ஆ அந்த மாரி செஞ்சு பாரு நல்லா இருக்குன்தா நெனக்கிறே நா இங்க செய்ய முடியா நீ தனியா தான இருக்க ஒனக்கு புடிச்ச மாரி செஞ்சி சாப்டுங்கனு
சேர் சேரி அ எரிச்சலா இருக்கு ம் ம்
ம் ம்
எரிச்சலா இருக்கு ஒரே இது இது மாரி இருக்கு
ஆமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா பாஸ்தா தானா செஞ்சு சாப்டுனன்ல அங்க இருக்கம் போதா ஒன்ன சாப்புட உட மாட்டாங்க இங்க நீந்தான இருக்க
செய்றதுக்கு எரிச்சலா இருக்
அதா அண்ண இருக்காங்களா அப்பறொ என்ன ஒராள்க்கு
வேலக்கி போய்ரும்ல
ஏய் நைட்டுக்கு நைட்டுக்குமா வேலைக் போறாங்க ஒனக்கு
அ நைட்டு பால் அதுனா சாப்டுவாங்க காலைல அது சாப்டுவா
சேர் காலைல வெள்ளன ஞாயிற்றுக்கெழம வீட்லதான இருக்காக அப்ப செஞ்சு குடு
ஆ அந்த வாரந்தான வீட்ல இருக்க அதுக்கு முன்னனா அவுங்க அம்மான்ட்ட போற அவுங்க அம்மாட்ட போற
நீ என்னப் பண்ணனு நீங்க போங்க நா வ நானு எந் தங்கச்சிகள கூப்ட்டு வெச்சு நா சமச் ச்சு சாப்ட்டுகிறேனு அவுளுகள கூப்ட்டு வெச்சு நீ சமச்சு சாப்புடணு
ஆ அது வந்தாலு சே
அப்பைமா வராதீங்க அவர் இல்லாதப் பயாச்சி வர
வரமாட்டாளுகல்ல நா அவளுக இருந்தாதா நா எதாவ்து செய்வல்ல டனா அ ஏனா இப்ப நா மட்டு ஒக்காந்துருக்க இங்க நா எப்புல்ல செய்ய முடியு
வேணா நீ செஞ்சா அங்க எடுத் த்துட்டு போய்ரு இல்லாட்னா அங்க போய் அவளுகளோட உக்காந்து சாப்புடு ஆமைக்கு எல்லா நீங்க எல்லா
இது எல்லா எரிச்ச புடிச்ச வேல இல்லையா இத இங்கேர்ந்து தூக்குக்கிக்கிட்டு அங்க போயிக்கி ட்டு அங்கேர்ந்து தூக்கிக்கிட்டு இங்க வந்துக்கிட்
ஏத்தா ஒரு சட்டிய தூக்கிட்டு போப்போறா அங்க போய் தட்டு எதுவு இருக்காதா ஒனக்கு இல்லனா ஒரு டிஃபன் பாக் சதுலியாத் போட்டு எடுத்துட் போப்போற
எதாது இன் இப்பிடிலா ஒனக்கு சொல்லிப் புரிய வெக்கிறது சேந்துச் செஞ்சு சாப்பிட்றா நல்லாருக்குமா ஒருவேள செஞ்சிகிட்டுங் கிட்டிங்கின் தூக்கிகிட்டு
அவளேதா வரமாட்டிகிறாங் இங்குதேல்ல அப்பறோ என்ன செய்றது
இப்போ நீ நா இருந்தா சேந்து செஞ்சா அது எப்டி இருக்கு சே நீ மட்டு செஞ்சி கொண்டுட் வா அப்டின் சொன்னா அதுயுப்
அதான அதுவுங் கரெக்ட்டுதா
இதுகுதா நா எழ்ச்ச விட்டுட்டு எதுவுமே செய்யாம் போட்ரு
ம் அண்ட்ருக்கம்போது நீங்க ரெண்டு பேரு எதா செஞ்சு சாப்டுங்கணே நூடுல்ஸ் அந்த மாரி அப் ப்ப பாத்தாலுந் தோசை டிலிதாச்
அது ஒரு நோனத்தப் புடிச்ச முதேவி நல்லது செஞ்சி குடுத்தம்னா திங்காது எனத்யாது எனத்யாது எண்ணெல போட்டு பொரிச்சு குடுத்தோம்னா திங்கிங்க
ஆனா அப்டி என்னைக்காது ஒர்னா செஞ்சு சாப்ட்டுக்குற என்னனல்ல எப் நீ அங்கே இருந்த மாரியே அது ஒனக் பழகிடுச்சோ
இல்லல எனக்கு வந்து டிஃபரண்டா எதாவுது சாப்புறந்துன் தோணு
அப்பறோ என்ன செஞ்சு சாப்பிடுந்தன்ன இங்க இருக்கம்போதுதா ஒன்னுந் திங்க மாட்டனே இங்க வந்தாச்சு நல்லாப் பழங்க எதனா வாங்கி போட்டு சாப்பிடுந்தன
பழங்கள் வாங்கிட்டு வந்து நேத்துதே ராணுவ பொண்ண இந்த காக்க்கு காம்கே ஆ அப்பதா வாங்னா
த்திப்பழோ கிவிப்பழோ அதெல்லா வாய்ங் சாப்பிடு அவக்கேடோ அதெல்லா
அங்க கெடைக்க மாட்டிகிதுல்ல அவக்கோடோ
ஏய் இங்க காமாச்சி கடை அவக்காடோ கெடைக்குமான் தெரியல
அங்கே அந்த பழோ இல்ல நா கேட்டு பாத்துட்டே
ஆ கிவிப்பழோ அ இது அத்திப்பழோனா இங் காமாச்சி ஸ்டோர்லியே கெடைக்கு இங்க
கிவி பழொ வாங்கி சந்த கடைக்கி போகைல வாங்கிட்டு வருவே கிவி பழமு இந்த அது என்னது ட்ராகன் ஃப்ரூட்டு
ஆ ஆ
அதுல ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னாங்க அதுவு அது வந்து வாங்கிட்டு அது என்ன ஒன்னு வெச்சுகிட்டு நூர்வா கிறா
ஆமா ஆமா அது அநியாய வில தா அந்த பழோ இனிக்கவு செய்யாது ஒரு மாரி சப்புன்னு இருக்கு காய தின்ட மாரி இருக்கு வெண்டக்காய தின்ட மாரி இருக்கு
அப்டிதா இருக்கு அது அவ்ளோக் காசு அதுல ஒ இப்பதே ஜூஸ் போட்டு குடிக்க சொல்றாரு இது இந்த ட்ரே இது ப்ரெக்னன்சிக்கு ட்ரைப் பண்றோ
அ அ
அத வாங்னா ஒன்னு அது கையளவு கூட இல்ல இத்தினி கொண்டாருக்யா அது நூறுவாயா அநியாயமா விக்கிறாங்க
என்னது
அநியாமா விக்கிறாய்ங்க ம் ம் அடிய
ஆ செல்லு
இது இந்த சப்பனுக்கு பூ வெக்கே வரும்போது செட்டு செரி எடு போமா
செட்டு செரி ஆ அப்போ கல்யாணத்துக் எடுப்பா நா வரன்னானே தெர்ல அதுக்லா
ஏல லீவு தாலே இப்போ
எப் பா
இது கா பரிச்ச லீவு பா
ஏய் அவ அடுத்த மாசோன் சொல்றா நீ காபரிச்ச லீவுங்குற
ஆமா அடுத்த மாசந்தானே காபரிச்ச லீவு
அடுத்த மாசமா அடுத்த மான்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் லெயா செப்டம்பர் அக்டோபர் ல தான்ன வரு காபரிச்ச லீவு இல்லெயா
இல்ல அக்டோபர் அக் செப்டம்பர்ல வரு நெனக்கிற லீவு அக்டோபர்ல வந்து ஆ ஒரு மாசோ ஸ்கூல் வெப்பாய்ங்க அடுத்து நவம்பர்ல அர பருச்ச வந்துரு
ஆ செரி எ பாப்போ டி நா வந்தாதா வருவே இல்லன்னா கல்யாண துக்கு தா வர்வே கல்யாண எப்ப வெக்கெற மாரி ஐடியா
தெரியல அது வந்து அத்தா பேசுனா தே ஹலோ
ஆ கேக்குதா
ம் கேக்குது
ம்
அது வந்து நா அண்ணா சொல்லிச்சு அது வந்து அத்தா பேசுனா மட்டு முடிவு பண்ணிக்கிறோன்ட்டு
யாரு
மாமா உங்க மாமா எங்க அத்தா
சேரி சேரி சேரி
ம் அதா பௌஷா மே கேக்க சொல்லுச்சு எல்லார்ட்டையு கேளு எடுப்பொமா என்னன்ட்டு கேளு அப்பிடின்னு சொல்ச்சு
எடுப்போ கல்யாண்த்துக்கு எடுப்போ அப்பதா நல்லா இருக்கோ இதுக்கு எடுத்தா எப்புட்ரி நல்லா இருக் இது வீட்டுக்குள்ளயே தா இருக்
லே அதுக்கு அப்ப எங்க போய் சொல்ற அதுக்கு வீட்டுக்குள்ளே தானே இருப் போ
கென்ன வீட்டுக்குள்ள இருப்போ மண்டபத்துக்கு போலாம் போ மாட்டோமா கல்யாண மண்டபத்துக்கு
அப்போ என்னாண்ட புர்கா போட்டுட்டு தானே போவோ
ஏ மண்டபத்துக்குல எதுக்குல புர்கா போட்றீங்கெ
ஆன முதுகளத்தூர்ல
துல்தூர்ல தா துல்தூர்ரா இருந்தாலு மண்டபத்துக்குள்ள தானே இருக்கீங்க எதுக் புர்கா போட்ற
போட வேணான்ரியோ இல்ல அங்கெ போய் கழட்டிக்கிருவோங்ரியோ
ஆமா நானா என்னமா பண்ணே ஏ இங்க சஃப்ரின் கல்யாண்த்துக்கு இங்க இந்த சஃப்ரின் கல்யாண்த் க்கு காச் தான போட்டிருந்தே இங்கிருந்து புர்காவோட போய் மண்டபத்துல போய் கழ்த்தீட்டு மேல சிக்க இது மட்டு சுத்தி ட்டு அப்பறோ ஃப்ராக்கோட தா திரிஞ்ச அன்னிக்கிலா
அ ஆ ல அது அங்குட்டுல அங்குட்டு ஒன்னு தெரியாதுல்ல இங்குட்டு எல்லா தெரிஞ்சவங்களா இருக்குங்கல
அப்ப கல்யாணத்துக்குன்னா எல்லாரு தெரிஞ்சவதெ வருவாஹ தெரி